ஆ சிஸ்டர் கேக்குதுங்ளா
கேக்குதுங்ளா எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கேன் என்ன சிஸ்டர் சிஸ்டர்னு சொல்லிட்டு பெரிய மரியாதலாம் வந்துருக்கு
அது அப்டியே எல்லாருகிட்டயு பழகிடுச்சு
ரொம்ப நாள் ஆச்சில பேசி எப்டி இருக்கீங்க என்ன பண்றீங்க
ஆ நல்லா இருக்கே நா திருப்பி வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ண போற
அடேங்கப்பா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இப்ப எடயில வீட்ல தானே இருந்தீங்க வேலைக்கு போலல்ல
ஆ பாப்பாக்காக மூணு வருஷம் வேலைக்கு போகாம இருந்தேன் இப்போ செரி போது அவளயு ஸ்கூல்ல போட்டுட்டு நம்பள வேலைக்கு போகலாம் அப்டின்ட்டு ஒரு முயற் சி ஆரமிக்க போறே ஆனா எனக்கு வீட்ல இருந்ததே ரொம்ப புடிச்சு போச்சு எப்டி திருப்பியு மூனு வர்ஷோ
போலாங்கிறிங்ளா ஸ்டர் வேல கெடச்சிருச்சா இல்ல இனி
ஆ வேல கெடச்சிச்சு அதே டீச்சிங் ஜாப் தா நம்ம முன்னாடி மூனு வர்ஷத்துக்கு முன்னாடி செஞ்சு ட்ருந்ததுதா அதே எட்டு மண் நேர வேல எட்டு மண் நேர வேலை நின்னுட்டே பேசுறது
பரவால்லையே டீச்சரு நல்ல லேடிஸ்க்கு நல்ல ப்ரொஃபசன்ங்க
நல்ல ப்ரொஃபஷன் அதாவது எல்லா எப்டி சொல்றது டீச்சர் வேலைக்கு வந்தவங்களு கிட்ட டீச்சர் வேலய பத்தி கேட்டே கேளுங்க கழுவி கழுவி ஊத்துவாங்கன் சொல்வாங்க க ஏன்னா அண்ணன ப அந்தப் ந்த வேலைக்குதா அந்த அத கஷ்டந் தெரியு போல இருக்கு ஏன்னா எங்ளுக்கு அந்த எட்டு மண் நேரத்துல ஒரே ஒரு பீரியடு தா ஃப்ரியே மத்த டைம் எல்லா நின்னுட்டே இருக்கணு செ உட்காந்துட்டு பாடொ நடத்தக்கூடாது புக்க பாத்து பாடொ நடத்தக்கூடாது அவன அடி
இப்ப நீங்க கவர்மெண்ட்டு ஸ்கூல் ட்ரை பண்றீங்ளா கவ்ர்மெண்ட் ஸ்கூல்
கவர்மெண்ட்டு ஸ்கூல்லா நம்மனால பண்ண முடியாது அதுக்கு டெட்டு பாஸ் ஆகணு டிஆர் பி பாஸ் ஆகணு
அது தாங்க வந்து எ ஃப்ரெண்டு இன்னொன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அவுங்க கவர்மெண்ட் ஸ்கூல் செரி நல்ல சேல்ரி பட் அது வந்து ஓபி அடிச்சுட்டே இருக்குது நீங்க சொல்ற மார்ல்லா அவள்டெல்லா கெடையாது
அது கெவுர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு சொகுசான வாழ்வு பிரைவேட் டீச்சர்ஸ்க்கு நாய் பொழப்புன்னு சொல்ற மாரிதா
சம்பளொ கம்மி இல்லயா
ஆமா ஆமா
அவதா சொ அவள்டயு பேசுவே அப்ப அப்போ அவத சொன்ன நா ஜாலியா இருக்கே அப்டியாக்கு இப்டியாக்கு அவ்வளோ சம்ப்ளொ வருது இவ்ளோ சம்ப்ளொ வருது அப்டின்னு சொல்லிட்டு இருப்பா அதுனாலதா கேட்டே நா நா வந்துட்டு இந்த மாரி டீச்சரு அ இந்த மாரி ப்ரொஃபஷன்லா நானு ட்ரை பண்ணிட்டு தா ஸ்டர் இருந்தே கவுர்மெண்ட் டீச்சரா போகல பிரைவேட்ல போனே கொஞ்சொ அ நீங்க சொல்ற மாரிதா தவமா இருந்துச்சா அத அப்டியே விட்டுட்டே
கரெக்டுதா நம்பளுக்கு இப்ப எனக்குல்லா இப்ப வீட்ல இருந்துட்டு த்ரீ இயர்ஸ் வீட்ல இருந்துட்டு எதுக்கு வேலக்கி போய் கஷ்டப்படணு வீட்லயே இருக்கலாமே எதாவ்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பாத்துக்கிட்டு சும்மா கொஞ்சொ நேரொ சம்பாறிச்சா போதாதா ஆ நம்ப ஒன்னு ஆடம்பர செலவுல்லா பண்ண போறதுல்ல எதுக்கு அப்டின் யோசனயா இருக்கு அ அவரோட சேல்ரில கொஞ்ச நாள் மெயின்டெய்ன் பண்ண முடியிது கடன் எல்லா ம்மா போது எதுக்கு இப்ப வேலக்கி போயிட்டு என்ன பண்ண போறோ அப்டின்னு தோணுது ஆனா ஒருபா சேவிங்ஸ்ல இல்ல அததா இங்கெ இங்கெதா பாயிண்ட்டு ஒருபா சேவிங்ஸ்ன்ட்டு ஒருபா இல்ல ஏ பேர்லயு இல்ல எ புள்ளைங்க பேர்லயு இல்ல அ சில்ற காசுல கூட ஒருபானு இல்லன்னு வெச்சுக்கங்க செரி அதுனால நம்ம நம்ம போய் ஒழச்சி இந்த காசு எத்துட்டு போய் சேக்லாமா சேவிங்ஸ் பியூச்சருக்கு சேவிங்ஸ்
ட்டு புரட்சி பெண் மாரி வெளில போவா ஆனா அங்க போய் வேலைக் சேந்ததுக்கப்றோ அந்த காசுக்குன்னு ஒரு செலவு நம்பளுக்கு வந்து நக்கு
அத் அதுக்குதா அது அதுதா தெரிய மாட்டன்து எனா இது நல்ல பாயிண்ட் தா நானு இதுக்கு முன்னாடி பத்து வர்ஷோ வேல செஞ்சே ஆஃப்டர் மேரேஜே பத்து வருஷோ வேல செஞ்ச அப்போவு ஒரூபா சேக்க முடில
கண்டிப்பா நம்ம கைல்ல எப்ப காசு வந்தாலு அதுக்குனு சரியா கரெக்டா அந்த மாச ஒரு செலவு வந்து க்கு அத பண்ணதா செய்வோ ஒரு இதுல படிச்ச சிஸடர் ஒரு ஒருத்தர் எழுதிருந்தாரு சம்பளம் எப்போவுமே வந்தோனே செலவு போக மிச்சத்த சேக்காதீங்க ஃபஸ்ட்டே சேக்கறதுக்கு மொதல்ல எடுத்து வச்சுருங்க அதுக்கப்றோ சம்பாதிக்கிற அது செ செலவு பண்ணுங்க அப்பதா உங்களாள சேமிக்க முடியு சொன்னாங்க வேனா அத ஃபாலோ பண்ணிக்கோங்க
ஆ நல்லா இருக்கு நல்ல தத்துவமா இருக்கு ஆனா வாழ்க்கைல நடைமுறைப்படுத்துறது எவ்ளோ கடினோன் தெ தெரில ஒன்னு போல்லல ஜூன் ஒன்னாந் தேதிதா போய் காலடி எடுத்து வைக்கணு ம் அதுக்கு கஷ்டமா இருக்கு அதே யோசனயா இருக்கு இந்த புள்ளிய கூட்டிட்டு போய் ரெண் ன்ற வயசுல போய்ட்டு உள்ள ஸ்கூல்ல போட்டு ஒன்போது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கு உக்காந்து உக்கார வச்சுண்ணு இருக்கனுமே நம்ப
பாவந்தா சிஸ்டர் நீங்க இன்னு ஒன் இயர் கூட வீட்ல இருக்கலாமே பாப்பாக்கு ரெண்டர வயசு தாங்கிறிங்க பாவந்தானே பாப்பா
ம் ரெண்டர வயசுனா ரெண்டே முக்காலாயிடுது இப்ப ஜூன் மாசத்துக்குகுள்ள உனக் ரெண்டே முக் காயிடு மூணு மூனே நெருங்கிடு ஏனா ஆகஸ்ட்டு அனால மூணு கிட்ட வந்துறு
ஆனா இப்பல்லா மூணு வயசுல சேத்தாதா சிஸ்டர் அஞ்சு வயசுலேந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டட் சேக்க கரெக்டா வருது
ம் ஆமா
இல்லையா வயசு அப்பதா கரெக்டா வரு அந்த ரெண்டு வர்ஷோ எக்ஸ்பீரியன்ஸ் தா கேக்கறாங்க எங்க படிச்சீங்க என்ன படிச்சீங்க கேக்கறாங்க பாவ அந்த பசங்க அதுகளுக்கு என்ன தெரியு
ஆ ஆனா இப்ப இருக்குற பிள்ளைங்கலா நல்லா வெவரமா இருக்கறாங்க
ஆ அத வேணா சொல்லுங்க
இப்ப இருக்குற பிள்ளைங்கலா இப்ப ஏ பொண்ணு ரெண்டர வயசு தா எல்லா கலர் நேம்சு சொல்றா கரெட்டா காம்ச்சோன அப்ப நாமல்லா ஒண்ணுமே ட்ரைனிங் பண்ல அதுங்களா கத்துக்கறது தா அவுங்க அண்ணா கிட்ட உட்ககாந்து கத் கத்துக்கறது பேசுற வார்த்த எதுமே தெரிலன் சொல்ல முடியாது
நேத்து ஒரு வீடியோ பாத்த சிஸ்டர் நீங்க சொல்ற மாதிரிதா பாப்பா மாரி அவங்க வந்து மல்டிபிளே போட்றாங்க வாய்ப்பாடு சொல்லி ஆ ஆ ரெ ரெண்டாது வாய்ப்பாடோ மூணா மூணாது வாய்ப்பாடோ நெனக்கிற அது ஏதோ இது மாரி வரைஞ் சி அது ஒரு ட்ரிக்கு மாரி சொல்லி க குடுத்துருக்காங்க அந்த பாப்பாக்கு அத சொல்ல கூட தெரில வாய் வர்ல
ம்
அப்டி மழலை பேச்சுல பேசுறாங்க பாத்தீங்கன்னா அவ்ளோ அழகா அந்த மல்டிபுள் எடிஷன் போட்டு ஆன்சர் கரெக்டா எழுதிடுச்சு மூணு வயசு தா
அதுதா பிள்ளைங்கல்லா இந்த காலத்து பிள்ளைங்கலல்லா நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியதுல பிள்ளைங்க நம்மளுக்கு சொல்லி் கொடுக்குறாங்க மேம் இது தப்பு இது இப்டித்தா வரணு அப்டின்னு சொல்லி் குடுக்குற அளவுகளுக்கு பிள்ளைங்களுக்கு அறிவு இருக்கு
அதா அதா அதா ஆமா ஆமா இப்போ ஸ்கூலுக்கு எப்ப சிஸ்டர் போக போறீங்க
ஆ அவ்ளோதா அடுத்
ஸ்கூலுக் கேப்பா
சிறப்பு
அடுத்த மாசோ
ஜூன் னா தியே ஸ்கூலு அவங்ளுக்கு வேற கொஞ்ச லேட்டா தெரபாங்க உங்களுக்கு எப்டி போவுது நீங்க அது அப்டியே ஹவுஸ் ஒய்ஃபாவே ட்ரெவல் பண்றது
அதா சிஸ்டர் ப்ரைவேட் ஸ்கூல்ல ட்ரை பண்ணேன்னு சொன்னேன்ல அதுக்காக
ஆன் ம்
ஆ அப்புற ஒரு ப்ரைவேட் கம்பெனில கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரா போனே அதுவுமே கொஞ்ச ரொம்ப அலைச்சலா இருக்கிற மாரி இருந்துச்சு சைட் பை சைடா வீட் ல ஹவுஸ் ஒய்ஃபூ டியூஷனு ப்ளஸ் ஆன்லைன் சேல்ஸ் பண்றது ஆ அந்த மாரி போயிட்டு இருக்கு சிஸ்டர் இதுவே எனக்கு ஒர் அளவுக்கு கம்ஃபர்டபிளா தா இருக்குது என்னப் ஃபேமிலிக்கு குடுக்க முடியலனாலு ஏன்னா நம்மளுக்கு செல்ஃபா யூஸ் பண்ணிக்றதுக்கு பயன்படுது அந்த அளவுக்கு வ தா அதுதா பண்ணிட்டு இருக்கே ம் ஒரு செலவுனா நம்மளே பண்ணிக்கலா
ஃபுல்லாவே உங்களுக்கு கரெக்டாவே இருக்குமா
ஆமா சிஸ்டர் வீட்டு வேல இருக்கு அதெலா இருக்குன் நைட்ல தா ரெஸ்ட்டுனா நாளி வீட்லயே இருக்கறதுனால டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணி பாத்துப்பே எல்லாருமா ஒன்னாதா இருக்கோ ஆளுக் கொஞ்சோ வேலையாவும் பாப்போமா அதனால வந்து இந்த வேலையு பாப்பே அதையு பாத்துக்கவே எதோ கொஞ்சோ மேனேஜ் பண்ணிப்பே ஆன்லைன் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கே சிஸ்டர் சேரீஸ்ல இருந்து எல்லா உமன்ஸ் ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணிருவே ஆன்லைன் தா ம் ஆமா அந்த மாரி பண்ணிட்டு இருக்கேன் ப்ளஸ் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு அந்த போட்டோஸ் கட்டியே ஏதாவது சேல்ஸ் பண்ணிடுவே நம்மக்தா நெறையா ப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே ஆமா எல்லார்கிட்டயு என்ன இதுல சின்ன சின்ன ப்ரச்சனைகள் வருன் நம்ம நேர்ல பாத்து வாங் லல்லையா அதனால ஏதாது சின்ன சின்ன ப்ரச்சன வருன் அத மட் டுன் சால்வ் பண்ணிக்கிட்டு அப்டியே ஃப்ரெண்டஸ்களோட அந்த மாரி உங்க கிட்ட பேசற மாரி ஜாலியா பேசிக்கிட்டு
ம் இப்ப வீட்டுக்கு வரவங்களுக்கு கேட்டலாக் மார்லா காட் டுவீங்களா
ஆ ஆமா சிஸ்டர் நம்ம மொபைல்லதா எல்லாமே இருக்குல்ல அதெல்லா காமுச்சிப்பே காட்டனும்னா அவங்களுக்கு புடிச்சதாஆர்டர் பண்ணிப்பாங்க அவங்கவுங்க வீட்டுக் கே நம்ம வந்து அணிச்சுட்ருவோ
அனுப்பிச்சி உடுவிங்க இப்ப நெறைய ரீஃபண்ட் டு ரீப்ளேஸ்மெண்ட்ல்லான் கூட ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா இப்போ சப்போஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மெட்டீரியல் வர்ல
ஆ ஆ ஆன் கண்டிசன்ஸ் இருக்கு அவங்க கேட்ட மெட்டி மெட் சீரியல் டிட்டைல் எல்லா நம்ம குடுத்துற்றோல்ல பஃஸ்ட்டே நம்ம குடுத்துருவோ அது அதனால அந்த பிரச்சன வராது ப்ப சப்போஸ் எதாவு டேமேஜ் வந்துருச்சி ப்ராடக்ட்ட வந்து இப்ப பிஸியா இருக்காங்கன்னா மாத்தி குடுத்துருவாங்க ப்பவ் சேரீ கேட்டிருப்பாங்க வேற சேரீ குடுத்துட்டாங்கன்னா அப்போதிக்கு மொத் டு ரிட்டன் ஆப்ஷன் உண்டு கண்டிப்பா உண்டு அது வீடியோ எடுத்துட்டாங்க அப் ப்டின்னா ரிட்டன் பன்னிப்ப
ஓ அந்தபார்ல் ஓப்பனி்ங் வீடியோ அப்டின்
ஆம்மா ஆம்மா ஆம்மா ஆம்மா ஆம்மா அதுலே கரெக்டா காட்டணு ஆ டேமேஜ்ஜா இருந்தா கண்டிப்பாவே பண்ணி குடுத்துருவாங்க அதுல்லா பண்ணிக் குடுத்துரவோ அதெல்லா பயப்படாம அதுனால் தா நம்ப்ளுக்கு ஆர்டர்ஸ்வருது இல்லருந்து நம்மளால பண்ண முடியுது நம்மனுல்ல எல்லாரு அந்மாரி பண்ணி குடுக்கறதுனாலதா தெரியு இவுங்க பண்ணாலு பிரச்சனன்னா பாத்துக்கலான்னு நெனப்பாங்க
உம்
சோ ஃபுல் டைமு இதா சிஸ்டர் போயிட்டுருக்கு ஆம்மா ஆம்மா எல்லா பொயிட்ருக்கு
சமையல் வேல இந்த வீடு கிளீனிங்கு துணி துவைக்கிறது பாத்திரொ வளக்குறது இதெல்லாமு பண்ணிட்ருக்கீங்க
ஆம்மா ஆம்மா சிஸ்டர் அதெல்லா பண்ணிப்ப நம்ம எப்பவு நம்மபண்றதானே நீங்க டீச்சராவே போனாலு வீட்டல வேல பாக்காம போப்போறீங்க பாப்பீங்கல்ல பசங்களுகெல்லா செஞ்சி குடுத்துறீங்க
அ கண்டிப்பா ஆம்மா இல்ல எனக் கொஞ்சொ மதர்ன்லா மாமியார் சப் போட் இருக்கு
எனக்குந்தா சிஸ்டர் நாந்தா சொன்னனே கே எல்லாரு ஒன்னாதா இருக்கோ ஆளு கொஞ்சொ வேலைய பாத்
அ அ அதுதா ஓக்கே ஓக்கே ம்
வாங்க சிஸ்டர் ஊருக்குவந்தா வாங்க
கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நாள் வந்து மீட் பண்றோ பேஸ்லா
நம்ம ரெண்டு பாக்கவே பாத்தே ரொம்ப நாளாச்சு கண்டிப்பா ஊருல்லா சுத்தி பாப்போ வாங்க
ம் சரிங் சரிங் சிஸ்டர் ஓக்கே ஓக்கே தேங்க்யூ பாய் ம்
கேப்பா பாய்